ஹலோ ஹலோ ஆ வணக்கங்கோ எப்டி இருக்கீங்கோ ஹலோ
இப்ப நீங்க எப்டி இர்கீங்க
ஆ நன்னா இருக்கே சாப்டீங்களா
ஆ இல்லேங்க இனிமேல் தான் நீங்க சாப்டிங்ளா
ஆ இப்ப தாங்க முடிஞ்ச்சி இப்பதான் சாப்டேன் தோச
ஆ
சட்னி புளியோகரெ
ம்
அதெல்லாம் வெச்சு மட்டன் குழபு செஞ்சிருந்தோம் நைட்டு அது இருந்தது அதெல்லாம் வெச்சு சாப்பிட்டோம்
ஆ குழம்பெல்லாம் நீங்க எப்டி செய்வீங்க மட்டன் குழம்பு
ஈஸி தான் மட்டன் கொழும்பு மட்டன் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டு
ஆ
அத வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் உப்பு இது மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு எண்ணெய் ஊத்திட்டு குக்கர் வெச்சு எண்ணெய் ஊத்தி ட்டு ஆ இது இது மட்டனை வந்து அதுல போட்டுக்கணும் நல்லா ப்ரை பண்ணிட்டு அதுலயே உப்பு எல்லாம் மஞ்ச தூள் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இஞ்சி பேஸ்ட் வேணா கொஞ்சம் கூட போட்டு அதுலயே தண்ணி ஒரு கிளாஸ் ஊத்தி மூடி வெச்சர்ணும் விசில்
ம் ம்
விசில் விட்டு அப்பறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தனியாக கட் பண்ணிக்கன்னனு கொஞ்ச அரிச்சிக்கல நம்ப தேங்காய் சோம்பு வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஹ எல்லாமே அரிச்சி ஒரு இதுல வெச்சுக்கின் பேஸ்ட்டா பண்ணிக்கனு வெங்காயம் தக்காளி வ பதகத்துக்கும் கொஞ்சம் ஒவ்வொருன்னும் அரிஞ்சு வெச்சுக்கணும் அது கூட வந்து பச்ச மிளகாவும் ஒன்று கட் பண்ணி வெச்சுன்னு கரியாப்பல போட்டுறதுதா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஆப்ஷன்ன இதெல்லாம் எண்ணில்ல நல்லா வதக்கிட்டு கறி கறி வெந்துட்டு இருக்குல அதையும் தனியா எடுத்து வெச்சுக்கணும் ஆ அதுக்கப்புறமா தி‌ இந்த மசாலா போட்டு அதுலயே நல்லா அந்த அந்த எண்ணிலயே வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே அந்த மசாலாவ எடுத்து அதுல போட்டு ஃபுல்லா இது பண்ணிட்டே இருக்கணும் ஃப்ரை அப்பறம் எண்ணெ கொஞ்சம் மெதந்து வர மாரி இருக்கிற ஸ்டேஜ்ல அந்த கறி நம்ம உயோி வெச்சக்கது தண்ணியோடுத்து தா அதுல ஊத்திர்னு ஊத்திட்டு தண்ணி எவ்வளவு வேணுமோ அளவு பாத்துட்டு உப்பு டேஸ்ட் பாத்துட்டு நல்லா கொதிக்கி வுட்டுட்டு ஒரு சிம்ல வெச்சு கொஞ்ச நேரம் ஃபுல்லா வுட்டுடணும் அப்ப வந்து என்ன பிரிஞ்சு மேல வந்தோடனே கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டா சூப்பரா வரும் மட்டன் குழும்பு
டேஸ்ட்டா இருக்குமா
டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும் உங்க வீட்ல உங்க உங்க நீங்க வந்து பிரியாணி ஃபேமஸ் தானே பிரியாணி ஈஸியா செய்வியா
ஆ பிரியாணியல்லா செய்வோ ம்
ஆ ஹ எப்டி செய்வீங்க
அது எப்டினா அது வந்து நாங்க சும்மா ஹெல்ப் மட்டுந்தா பண்ணுவோ மத்தபடியெல்ல அவங்களுக்கு செஞ்சுக்குவாங்க
ஆ ஹ ஆனா தெரியாது ரெசிபி எப்டி என்னென்ன போடுவீங்கன்னு
என்னென்ன போடும் ஒரு ஒரு சில ஐட்டம் மட்டு தெரியு இதெல்லா தெரியாது
சரி தெரிஞ்சி வரைக்கு சொல்லுங்க பாக்கலா
நாங்க வந்து பர்ஸ்ட் வெங்காயம் இது எண்ணெய் கொஞ்சம் ஊத்திட்டு வெங்காயம் ஊத்துடுவோ
ம்
அது கொஞ்ச நல்லா இதா ஆவுர வரையும் வதக்கி எடுத்துருவோ அதுகிட்டு அதுக்கப்ரோ வந்து அந்த மசாலால்லா போடுவாங்க பாத்தீங்களா பிரியாணி மசாலால்லா போட்ட பின்னாடி அத நல்லா கொஞ்ச கலர் ஆகுற வர கேளறுவோ
ம்
அதுக்கப்ரோ தண்ணி ஊத்துவோ பாதி தண்ணி ஊத்துவோ தண்ணி ஊத்திட பின்னாடி அப்பறம் சோறு எடுத்து ஊத்துவோ ஆ ஹ பர்ஸ்ட் கறி ஊத்திட்டு அதுக்கப்பறம் சோறு ஊத்தி
ம்
கோ நல்லா கோநேரோ வெகுற வர இது பண்ணி பஸ்டு பாப்போ வென்ந்துச்சா இல்லய வெந்துச்சா இல்லயனு
ம்
அது பாக்குறவரையு பாத்துட்டு அதுக்கப்புறோ இது தம் வச்சிருவோ
ம்
தம் வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் னவர் வுடுவோ கேஸ் இதெல்லா எடுத்துருவோ நெருப்பு எடுத்துருவோ அந்த ஆவியிலே வெந்துரு பாதி அது வெந்த பின்னாடி ஆ தம் எடுத்துட்டு பாத்தா சாப்ட்டா செம டேஸ்டியா இருக்கு
ம் ம்
நீ ஸ்வீடெல்லா செய்வீங்களா நீங்க ஸ்வீட்டு அது இதெல்லா
ஸ்வீட் எல்லா கொஞ்சோ கம்மிதா எங்க வீட்ல யாரு அதிகமா சாப்ட மாட்டாங்க அப்டியே செய்யணும்னா இந்த ரெடிமேட் குலாப் ஜாமுன் பாக்கெட் வாங்கினுவரேல்ல வரு இல்ல அது வாங்கிட்டு வந்து அது செஞ்சுருவே இன்ஸ்டன்ட்டா ஸ்வீட் டுன்னா அவ்ளோலா எதுவு வராது எங்க வீட்ல யாரு அவ்ளோ ஸ்வீட் விரும்ப மாட்டாங்க அப்டியா வீட்லயே எல்லா செய்வீங்களா என்னன்ன வகையான ஸ்வீட் எல்லா செய்வீங்க
ஒரு நாலஞ்சு வெரைட்டி நா செய்வே எனக்கு தனிப்பட்ட இது
ம் ம் ம் நீ என்ன செய்வே என்ன ஸ்வீட் செய்வீங்க நீங்கோ
உங்க கஷ் செய்வோ செய்வாங்க பாத்தீங்களா அரிசில பாயாசோ அது செய்வோ ஆ ஜவ்வரிசில செய்வோ அதுக்கப்பறோ இந்த இதுல
ம்
கேசி கேசின பல்கோவா மாரி அது அவப்புறம் முறுஜின்னு அது ஒரு ஸ்வீட்டு ஆமா
ம்
ஆ அதுல செய்யு அதெல்லா கொஞ்சு எனக்கு வரு எல்லாங்கொஞ்ச நெய் அதான அதிகோ ம் நீங்க அதிகமா என்ன செய்வீங்க ஸ்வீட்டு
நா அதுதா ஸ்வீட் எல்லா எனக்கு வராது நா கார வகைகள் தா செலக்ட் பண்ணி செய்வே இந்த ரொ ட்டி மாதிரில்லா செய்வீங்களா நீங்கோ கேவுரு மாவு ரொட்டி
ஆ அதெல்லா செய்வாங்க அதெல்லா வீட்ல செய்வாங்க
ஆமா சூப்பரா இருக்கு அதெல்லா நீங்க அத வந்து எப்டி செயிங்கனா ஆ கொஞ்சூன்டு ரவ இருக்கில்ல ரவ போட்டுட தண்ணி ஊத்திருங்க கொஞ்சு அது ஊர்னது அதுலேயே ஒரு து உ ஒரு கொஞ்சோ வந்து கேவுரு மாவு வந்து ஒரு கரண்டி போட்டுக்கோங்கோ அதுலே என்ன இருக்கு உங்களுக்கு அரிசி சி மாவு இருந்தா அதுவு கொஞ்சோ போட்டுக்கலா நம்ப ஆப்ஷன் அது கோதும்மாவு இருந்தாலு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலா அந்த மாரி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அதுல வந்து கொத்தமல்லி வெங்காயோ இதெல்லா வந்து கொஞ்சூன்டு லைட்டா நீங்க வந்து எண்ண ஊ த்தி கடுகு கள்ளப்பருப்பெல்லா போட்டு வெங்காயோ பச்ச மொளகா கறிவேப்ள எல்லா கட் பண்ணி ஸ் பொடீஸா அதுல நல்லா வதக் கிட்டு இதுக்கு எடுத்து அப்டியே கொட்டிக்கிங்கோ ஆ நம்ம அந்த இது இருக்கில்ல நம்ம கலக்கி வெச்சிருப்போல்ல க இதெல்லா போட்டு மாவெல்லா அதுல அப்டியே கொ ஆற வச்சு அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணு உப்பு போட்டு அப்புறோ அப்டியே தவா மேல வந்து கையில எடுத்து அப்டியே தட்டிட்டாக்க சூப்பரா வரு சாப்பிட்றதுக்கு உங்களு சில டைம் நம்ளுக்கு சாப்பாடு போரா இருக்குன்னா இந்த மாரி சாப்டுவோ நாங்க செஞ்சு எ ஃபேவரெட்டுனே சொல்லலா அது இன்ஸ்டன்டா ரெடி ஆயிடு டக்குனு ஆனா இது ரொம்ப ஈஸி மெத் த்தெடு ரொம்ப ஹெல்தியா கூட இருக்கு உங்களுக்கு இது எல்லாமே நம்ம போடுறோ இல்லயா கேவுரு மாவு கோதும மாவு
ஆ
இதெல்லா வந்து உங்ளுக்கு ஸ்டென்த் இல்லியா அந்த மாரி யூஸ் பண்லா இந்த இதெல்லா தெனை அரிசி இதெல்லா யூஸ் பண்றீங்ளா கருப்பு கௌனி இந்த மாரி எதாச்சி தினை அரிசி கருப்பு கௌனி அரிசி அத மாரி எல்லா வருதுல்ல
ஆ இல்லங்க அதெல்லா நாங்க கடையில வாங்கி சாப்டுகுவோ
ஆ ஆ அது கூடு நல்லா இருக்கு அது நீங்கோ அப்ப செய்யமாட்டீங்னா இ நா சொல்ற மெத்தட் பண்ணுங்கோ பாருங்கோ ரொம்ப ஹெல் தி நீங்க வெயிட் லாஸு ஆகலா ஹெல்தியாவு இருக்கு நீங்க அந்த சிறுதானியோ யூஸ் பண்ண மாரியு இருக்கு அந்த கருப்பு கௌனி அப்றோ பார்லி சீரகோ மெழுகு கொஞ்சோ பூண்டு காஞ்ச து ஆ ஆ பச்ச பாசி பருப்பு ஆ இந்த மாரி எல்லாமே எடுத்து கொஞ்சோ கொஞ்சோமா எல்லாமே அதுல அட் பண்ணிக்கிணு உங்களுக் தெ ட்டா மூக்கள்ல இந்த பச்ச பயர் மூக் கல்ல அதெல்லாமே அரைச்சிருவோ மிஷின்ல குடுத்து பவுடர் பண்ணிடுவோ பவுடர் பண்ணிட்டு தெனமுமே கஞ்சி மாரி உப்பு போட்டு ஆ இது பண்ணிட்டு ஆ அது வந்து காலிலே ஒரு ஒரு கிளஸ் உங்குளுக்கு ஸ்ரெந்த்துக்கு ஸ்ரெந்த் செர்லாக்கெல்லா இல்ல இது கெடேயாது டயட் பிளான் பண்றவங் கூட குடிக்கிறாங்க இத வந்து
ம் ம்
கஞ்சி நமக்கே இந்த கம்பங்கஞ்சி இது மாரிலா குடிக்கிறாங்கல கூழு அது மாரில்லா அந்த மாரி வரு கூழ் மாதிரி வரு ஆமா அந்த மாரி வந்து குடிச்சிட்டு வந்தா வெயிட் லாஸ்கு செம ஹெல்ஃப்புல்லு நா வந்து அத மாரி எடுக்றோமோ இப்ப டைம் இல்லண்ட்டு கொஞ்சோ எடுக்றதில்ல ஆ எனக்கு வந்து அந்த மாரி காலே டிபன் பிரேக்ஃபஸ்ட் எல்லா சாப்ட மாட்டே பெரிய அது ஒரு கிளாஸ் டம்ளர் குடிச்சிட்டேனா அதோட அவ்ளோ தாங்கோ அதுக் மேல வந்து எதுவு அந்த அளவுக் சாப்ட மாட்டே டயட் பிளானிங்னு போய்ட்டாவே இல்ல புரூட்ஸ் எத்னா இருக்குனாக போர் அடிக்குது இதுவே தெனமு புடிக்கனா ஒருபுரூட் சாப்டு கூட வுட்ருவே ஏதாச்சி நா மதியோ வந்து லைட்டா சாதோ எடுத்துப் பே ஆ கொஞ்சோ கொஞ்சோ பொரியல் வெச்சிப்பே அ நைட்டுக்கு வந்து ஆ இது சப்பாத்தி இப்டியே ஃபாலோ பண்வ ஓரளவுக்கு வெயிட்டு அதாச்சு ஏறவு கூடாது ஒரு மீடியமா இருக்கட்டுன்றதுக்காக இது கொஞ்ச ஃபாலோ பண்வோ
ஓகே ஓகே
இப்டி ஆமா அந்த மாதிரி வந்து நீங்க டயட் ஜிம் ஜிம் போறீங்ளா நா ஜிம் போய்ட்டுருந்தே ஃபிரெண்டு குடு
ம் ம்ம்
வெயிட் லாஸ்காக ஆ எக்ஸசைஸ் வாக்கிங் போவோ ஜிம் போவோ இப்டி எதாச்சி ஒன்னுஒன்னு வந்து எக்ஸஸைஸ் ஒடம்புக் குடுக்றது நல்லதில்லியா ஏதாச்சு ஒண்ணு செய்வா நீங்க நீங்கலா வாக்கீங் எல்லா போறீங்களா
ம் நாங்கல்லா போயிருந்தாங்க நானு ஜிம்முக்கு போயிருந்தாங்க இருக்கே ஜிம்முக்கெல்லா நாங்களு
ஓ அப்டி ஓ சூப்பர் சூப்பரு எப்ப இப்ப வெயிட் லாஸ் தெரிஞ்சிருக்கா உங்ளுக்கு
ஆ தெரிஞ்சிது தெரிஞ்சிது
ம் ம் எவ்ளோ
நம்மளுக் ஒடனே தெரியாதுங்க ரிசல்டு ஒரு ஆறு மாசத்க்கு அப்றோந்தா தெரியு ரிச
ஆமா அது கூட மெய்னா நம்மோ வா க்கிங் இதெல்லாமே போனு வெயிட்லாஸுக்கு இது இது மட்டுமேட்டிருக் கூடாது
ஜிம்முக்கு போனா இருபது பெர்சன்ட் தா ஒடம்பு கொறையு நம்ம சாப்பற சாப்பாடுதா எம்பது பசண்டு கொறையுமா கொறையாதா நாம் முடியு
ஆமா அது என்மோ உண்மதா ஜிம்முக்கு வந்து சும்மாதா அதுக் கூட வந்து ஃபுட் டயட் பண்ணனு மெயினா ஃபுட்ச்சாட் ஃபாலோ பண்ணு அ இதெல்லா பண்ணாதா நம்ம வந்து இது பண்ண முடியு கரெக்டா
ஆமா
ம் ம் ம்
நாங்க ஜிம்முக்கு போம்போதாங்க மாஸ்டர் ஒன்னு எழுதி குடுத்துருந்தாங்க
அப்டிங்ளா ஆமா ஒண்ணு டாக்ட்ருகிட்டு கன்சல்ட் பண்லா இல்லனாக்கா அவுங்க வந்து மாஸ்டர் எனா இது ஃபாலோ பண்ண சொல்றாங்களோ அந்த மாரி ஃபாலோ பண்ணாலு அது கூட எக்சசைஸ் மஸ்ட்டு ஐம்ஷுட் எக்ஸசைஸ் பண்ணு நம்போ வாக்கிங் வாக்கிங் பண்ணு மெயினா வாக்கிங் ஒர் நல்லா இவ்ள ஸ்டெப்ஸ்ன்ட்டு நம்ம நடந்தாக்க கண்டிப்பா ஜோர ஓரளவு கம்மி பண்லா ஆனா அதுக்கான டைம் எங்க நம்ப எடுத்து பண்றோ செய்றது கெடையாது இல்லியா ம் என்ன எழுதி குடுத்தாங்கோ டு ஃபுட்டைட்டம் மாஸ்ட்ரு
ஃபுட்டைட்லா நெறைய எழுதி குடுத்தாங்க
ம் இல்ல எந்த மேரி எடுக்கலான் அவரு சொல்லிருக்காருன்ட்டு கேட்ட நானு
ஆத்தால்தோ ஆப்பிலோ ஆரஞ்
ம் ம் ம் ம் அந்த மரியா ஒரு ஃப்ரூட் மட்டுமா மதியத்துக்கு ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதா ஒங்குளுக்கு